ஹலா
லோ
ஹலோ கேக்குதா
சுடு சு சு சு சு கேக்குது
ஹலோ
ப்ரோ கேக்குதா இல்லயா
ஹலோ கேக்குது ஆனா என்ன பாட்டு பாட்னியா கேக்குது கேக்குதுனு
ஆமா கேக்குது கேக்குது கேக்குது அப்டின் சொன்ன
நானூ ஒ நெட்வொர்க் ப்ராப்ளம் நெனச்சுட்ட
இல்ல இல்ல ம்
சில டைம் நெட்வொர்க் ப்ராப்ளம்னா இந்த மாரி பாட்டு மாரி கேக்கூ பேசுறதே
எப்டிதானோ எனக்கு வந்து நெட்டு வந்து முடிஞ்சிருச்சு ஏ தம்பி லூசு என்ன பண்ட்டா தெரியுமா நான் ஐ நா வந்து மந்த்லி ஒன்ஸ் டூ ஹண்ரட் ஒன் நைன்டி நைன்கு ரீசார்ஜ் பண்ணுவ
ம்
இவ என்ன பண்ட்டா ஒன் செவன்டி ஃபோருக்கு பண்ணிட்டா அ அதுனால வந்து நெட்டு வந்து கொஞ்ச நாள் தா இருக்கூ நெட்டு போயருச்சு இப்ப வந்து கால் மட்டு தா பண்ண முடியூ இப்ப வந்து ஆமா இப்ப நா ஏ பக்கத்து ரூமு போண ஹாட் ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்ருக்கே அவள ஆஃப் பண்ணாதன்னு சொல்லி வச்சிருக்கே
என்ன மேடம்
ம்
பயங்கரமா இருக்கு ஃபோட்டோஸ் எல்லா சூப்பரா இருந்துச்
எந் எந்த ஃபோட்டோ ஹைலட்டா
ஆ
நா மூணு மூணு மு என்னோடது வந்து மூன் நெறையா வச்சுருந்தே
அந்த ஒரு ஒரு பிங்க் கலர் சுடிதார் போட்டு அப்றோ ஒரு ப்ளூ கலரு
ஆமா அப்றோ வந்து அந்த ஒய்ட் அ
ஆ ஒயிட் சர்ட்டு ஆ அதெல்லா நல்லா இருந்ச்சு
இன்னு வந்து நா நிறைய வச்சிருந்தே சாரி எதோ போட்டு வச்சிருந்தே நா அதெல்லா டெலிட் பண்ணிட்டே அப்புறோ இன்னொருத்தங்க இருக்காங்க பாத்தியா என் கசின் கூட புடிச்சி போட்டிருந்தே அப்புறோ நா இன்னொருத் நா ஒர்த் வந்து அந்த க்ரீன் கலர் ஷட் போட்ருந்தாங்க தெரியுமா
ஆமா
அவங்க வந் அவங்கதா முஸ்லிம் அவங்க தா எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்ள அவங்க ஃபோட்டோ இன்னொன் ஒண்ணு இருக்குமே அந்த பீச்ல புடிச்சது ஐலச்சு போட்ருப்பே அவுங்களு பே ஆ அவங்கள்து போட்டிருப்பேன்னா ஒன்லி
பீச்சுல இருக்குற மாரியே பாக்லயே
பாக்கலியா ஒரு மாரி கிளாஸ்ல்லா போட்டுட்டு உ பாரு அவுங்களு ஆமா
பீச்சா அது எதோ நா கஃபே மாரி இருந்தது
ஆங் கெஃப்பேயா‌ இப்ப இல்லனா என்ன நா உனுக்கு அது சொல்றது எஃப்ஐ படிச்சதுன்னுமே இன்னுமே வக்கல தானே
பின்ன வித்தவங்க ஒரு சுடிதாரு போட்டு
அ ஆ அவங்க அவங்க வந்து அது வந்து ஃப்ரெண்டு இல்ல அது வந்து கையில இது பெரியம்மாவோட பொண்ணு
ஓஹ் இப்போ வாட்ஸ்அப்பில ஒரு ப்ரொஃபைல்ல இருக்குல்ல
அதுவ்வா அவங்க வந்து ஆ அன் அன்னிக்கு ஆங் எங் நா சொன்னல்ல ஏ கசின்னுன்னு அந்த சுடிதார் போட்டு ஹைலைட்ஸ்லா
ஆ
ஆ அவங்களோட ஃப்ரெண்டு தா அந் அவங்க ரெண்டு பேரூ நா ப்ரொபைல் வச்சுக்கிற்தூ சரி பேலட்ஸ்ல வச்சேல்ல முஸ்லிம் அவங்க ரெண்டு பேரு சரியா
என்ன சொல்றேன்னே எனக்கு புரியல
எ கசின் இருக்கான்ல அந்த சுடிதார் போட்டுட்டு வரலட்சுமி இருக்கால அவளோட ஃப்ரெண்டு தா நா டிபி வச்சிருக்கேல அவ்ளூ இன்னொருத்தி முஸ்லிம் பொண்ணுன்னு சொன்னேல அவளு அவங்க ரெண்டுப் ஒருத்தர் வந்து என் கசினோட ஃப்ரெண்ட்ஸ் சரியா அன்னைக்கு நா உங்க காலேஜ் போனேனா அப்பதா அப்பதா நாங்க வந்து இன்டர்வவ் ஆனோ அப்ப பேசினதுதா இப்ப வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோ
அப்டி
புரு புரிஞ்சா
ஆ புரின்சு புரின்ஸ்சு நானூ எப்பட் நீ வேற ஒரு எக்ஸ்ட்ரோவன்ட்ரத நா மறந்துட்டே கச
உன்னோட ஃப்ரெண்டு எதுக்கு கசினோட ஃப்ரெண்டு கூட எடுத்த அவரு போட்டோ டி பி‌ல்லா வச்சதுதா யோஸ்ச்சோ
உம் அவங்களோட டிபி ப்ரொஃபைலு அந்த ஃபோட்டோ சேம் ஃபோட்டோ
ஓ
உம் நல்லா இருக்கு அந்த ஃபோட்டோ
உம்
அந்த இடைய வந்து அந்த பிளேஸ் வந்து அது ஒரு ஹோட்டல் அத வந்து வந்து நல்லா இருக்கு அந்த அந்த பிளேஸ் எல்லா
அது காலேஜு அது காலேஜா
இல்ல இல்ல இல்ல அது காலேஜ் இல்ல அது வந்து ஒரு ரெஸ்டாரண்டட் மாதிரி ஹோட்டல் மாரி
அந் ஆஹ் அந்த ஃபோட்டோதா நான் சொல்லிட்டு இருக்கே எ கெஸோ மாரி இருந்ததுன்னு நா சொன்னேன்ல
ஆஹ் ஆஹ் ஹா
அஹ் அந்த ஃபோட்டோவ பாத்து சொல்லிட்டுருக்கே நான்னு
சேரி சேரி
எல்லாருமே வந்து நீ ஏ ஒரு ஊர்ல இருக்கியே அந்த ஊர் தானா உ ஃபேமிலில்லா இருக்காங்களே உ ஃபேம் ஏல்லா ஒரு ஊர்ல இருக்காங்கல்ல அந்த ஊர்ல தா இவங்க எல்லாருமேவா
இல்ல இல்ல அவுங்கல்லா ஒரே ஊரு தா அவங்க வந்து ஆஹ் கொஞ்சோ வேற எடோ கொஞ்சோ படிச்சு முடிச்சது எல்லாருமே பக்கத்து பக்கத்துல ரொம்ப தூரம்ட்டு இல்ல உம்
நீயு ஒ கசினெல்லா வந்து ஒரே ஸ்கூல்ல தா படிக்கவே செஞ்சிங்ளா
நோனோ எல்லா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ல ஆனா வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க எங்கள மாரி வந்து யாரு இல்ல ஏனா நாங்க வந்து ஏதாவது பங்க் பங்கஷன் ஆனா கூட செர் நாங்க வந்து டக் ஒரு பதினஞ்சு பேர் இருப்போ இந்த மாரி கசின்ஸு ஜாலியா ஜாலியா இருக் இருக் இருக்கு ஆம்மா என்ன பங்க்ஷனா சின்ன ஃபங்க்ஷனா இருந்தா கூட எல்லா ஒட்டுக்கா இருந்துருவோ எதாவது இருந்தனாலே எல்லா இருப்போ என்ன இருந்தாலு ச்சு வந்துருவோ ஜாலியா இருக்கு தான் சாதித்து பாடிட்டு அவ்ள தா
அ எனக்கு கசின்ஸ் இருக்காங்க நாங்க ஒரு ஏழு பேரு ஏழு பேர் தா க்ளோஸ் மத்தவங்கள்லா வந்து ரொம்ப ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி தா மொத்தமாவே ஒரு பத்து கசின்ஸ்சு அதுல மூணு அண்ணா அண் அந்த அண்ணாங்கலா எப்டினா அவங்க வேல வேலைலே பிஸியா இருப்பாங்க
ம்
ஆனா நாங்கள்லா நாங்லா ரொம்ப எல்லா ஒன்னாவேதா இருப்போ ஏதாவது சின்ன பங்க்ஷன் வந்தாலு எல்லா ஒன்னாவே தா இருப்போ நல்ல பாண்டு அவுங்க கூட ஆனாலுமே எனக்கு வந்து நெறைய கசின்ஸ் இருந்தா இன்னு நல்லா இருக்குமேனு எனக்கு தோணிட்டே இருக்கு
பரவால்ல விடு நல்
இர்ப் ஏனா வெறு ஏழு பேர் இருக்கோ ஏழு பேர் இர்ந்திட்டே இவ்ளோ சந்தோஷமா இருக்கோன இன்னு நறய பேர் இருந்தா எவ்ளோ சந்தோஷமா இருப்போ அப்டினு அ அப்டின் சொல்லி தோணிட்டே இருக்கு எங்களுக்கெல்லா
நா வந்து சொல்லிர்க்கே யாருகிட்ட தெரியுமா நா சொன்னேல முஸ்லீமுனு அவுங்ககிட்ட வந்து அவுங்க கிட் ட அவுங்குளு நறைய கசின்ஸ் இருக்காங்க அவுங் கூடயு அவுங்கலா வந் ஏ என் எ கூட ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க கூட இன்னொரு கசி அவளோட கசினு எங் கூட நல்லா பேசுவா ம் அப்ப நா சொல்லிர்க்கே நாமெல்லா ஒரு நாள் போலா வெளிய இந்த மாரி நல்லா பேசுவாங்க எல்லா சும்மா எங்கயாது ட்ரிப்தா
ட்ரிப்பெல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட விடுவாங்ளா
போணுதா நம்ம எவ்ளோ நாள்தா போகாமயே இருக்க முடியு வீட்டுக்குள்ளேயே அடச்சிட்டு இருக்க முடியுமோ போர் அடிக்காதா ஒரு கொஞ்ச இடம்லா பாத்து ஆ கொஞ்ச எல்லா தெரிஞ்சு தெரிஞ்சாதா செரி நம்மூரு இந்த பிளைன்ஸ் வந்து அதிது அதே எவ்ளோ நாளா பாத்துட்ருக்கர்து
எனக்கெல்லா நல்லா ஊர் சுத்தணுனல்லா ரொம்ப ஆச
எனக்கு ரொம்ப ரொ எனக்கு வந்து நல்லா ஊர் சுத்தணு நல்லா சாப்பிடணு ஒரு ஜாலியா இருக்கணு இது மட்டு இருந்தா போது எனக்கு வேற ஒண்ணுமே வேணா
எனக்கு அதே தா ஆனா அதெல்லா ஒண்ணு நடக்காது போல
அது நடக் பயு நடக்காது அதுதா ஆனா வந்து ஆ இத்தா நீ இதல்லா பீரெல்லா ட்ரை பண்ணிருக்கியா
அஹ இல்ல
குடிச்சதில்லையா நல் லா நல்லா குடிப்பே
அப்டியா வீட்ல அளவுடா
இல்ல இல்ல தெரியது வந்து
இல்ல அ சில பேர் வந்து ஃபேமிலியாவே அப்டி கொஞ்ச கொஞ்சோ வாங்கி குடிபாங்கல்ல
ஆமா அப்படில்லல ஆ
அ ஏ ஃப்ரெண்டோட ஸ்கூல்ல இருகிறவங்கல்லா அந்த மேரிதா ஸ்கூல்ல இருக் கிறவங்கலா தி அ எ எங்க அம்மா கொஞ்சோ குடிச்சாங்க அதுக்கப்புறோ எனக்கொஞ்ச குடுதாங்க அந்த மாரில
ஒ ட்ரீம்ஸ்
சொல்லுவ ஏ என்னோட கஷ் சீட் வந்து எங்ககிட்ட இந்த மாரி எல்லா இருக்குடி அப்படின் சொல்லி ஆ சரிமா வந்து சொல்லுவ இந்த மாரி எல்லா ஒரு ஃபேமிலி இருக்கா அப்டினு சொல்லி
ம் அப்பல்லாவு இருபாங்க ஆளு
குடும்மே குடும்பமே குடிக்கிற இதெல்லா இருக்கு
இருகாங்க ஆமா
ம்
ம் நெறய கால்வருது பேசு
ஆனா வந்து அ எங்க இதுல வந்து அவ்ளோவா யாரு அந்த மாரி எல்லா ட்ரை பண்ண மாட்டாங்க அவ்ளோ சீக்கறதுல்ல
ம்
ஆமா எனக்கு தெரிஞ்சு ஆனா என்னோட என்னோட ஃப்ரெண்டோட சி என்னோட ஃப்ரெண்டோட இல்ல கசினோட ஃப்ரெண்டு அவளு எங்ளோட ஆனா அவ எல்லா எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கா எனக்கு தா கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு அப்பிட்தா இவுங்கெல்லா நீ சொல்றது கூட எனக்கு ஆச்சரியமாதா இருக்கு
நா என்னலா ட்ரை பண்ண தெரியுமா பீர் குடிச்சிருகே ஆ லெமன் பக்காடி குடிச்சிருகே அப் பிங்க்கோட்கா பிங்க்கோட்கா கோவா
உம்
கிங்ஃபிஷர் அது இதுனு அடிச்சிருக்கே நல்லா
சேரி நா ஒரு அஞ்சு நிமிஷத்துல கூப்புடுறே
கூப்புட்றியா
ஆ
சேரி
யா
ஆ